ஹலோ ம் சொல்லுங்க பாய் என்ன பண்றீங்க
ம் சும்மாதான்டா ம் ம் புரில என்னது
சாப்ட்டாச்சான் கேட்டே
ம் சாப்ட்டே
என்ன சாப்பாடு
பிரிஞ்சிடா
இப்பதா எதோ கீர சாப்ட்டேன் சொன்னீங்க
கால்லே சொ கால்லேடா ஆ
நா இப்பதா கேட்டே ஏ இப்டி நடிக்கிறீங்க
டேய் கால்ல சாப்ட்டத அப்டியே சொல்ட்டேன்டா பிரிஞ்சினு
பா இந்தளவுக்கு ஆக்டிங்லா வேணா என கீர சாப்பாடு சாப்ட வெக்கிறதுக்கு இந்த ஆக்ட்டிங்கா
டே நிஜமா நா கீரதாண்டா சாப்ட்டே பா
சேரி செரி நம்பறே விடுங்க பரவால்ல
ம் வேற யாரோ வந்து ஏ டவுலீல தொடச்ட்டு போட்டாங்க ஈரமா இக்குது
ஆ புரில
ம்
புரில சொல்லு
அதா அந்த டவுல யாரோ தொடச்ட்டு போட்டாவ்ங்க
டவல யாரோ தொடச்ட்டு போட் டாங்க எந்த டவல்
ஆமா எனக்குனு ஒர் டவுலே விட மாட்றாங்க எல்லா ஏ டவுல எடுத்து தொட்ச்சு தொட்ச்சு போட்டா அப்றோ நா என்ன பண்ணுவே நானு ஒரு ஒரு டி வாங்கினு வரும் போது எனக்கு ஒரு டவுல் புரில
தவலேலியா நீ தொடைப்ப
டவல் டவல் காது கேக்குதா இல்லையா துணில
சேரி சேரி
ம்
ம் நாலா எனக்குன்னு ரெண்டு டவல் வச்சிருக்கே
ஏ டவல்ல ஊரே தொடைக்குது
ஏ நீ உட்ற
அவுங்க எத்து தொச்சி போட்டு எத்து போயிட்றாங்க
நீ எதுக்கு உட்ற நீ உடாமருந்தா அவுங்க தொடைக்க மாட்டாங்க
புரில
நீ எதுக்கு விட்ற நீ விடாமருந்தா அவுங்க ஏ தொடைக்க போறாங்க
அது என்ன என்ன பாக்கத் சொல்லொ பாக்கதுக்கு முன்னாடி அவுங்க தொச்சி போடுறாங்ளா அப்றோ நா வந்து அத எடுக்குற்னா அப்றோ ஈரமா இருக்கு அப்றோ யாரு தொச்சுது கேட்டா நாந்தா தொச்சிட்டே சொல்றாங்க அப்ப தொச்சிதுக்கப்றோ என்ன பண்ண முடியூ சொன்னா மட் டூ இல்ல நா சொல்றே இன்னொரு வாட்டி
தோச்சி போடு
ஆஹா இன்னொரு வாட்டி எடுக்கூடாது சொன்னா இன்னொரு வாட்டி தொட்ச்சுட்டு அப்டியே சொல்றாங்க ஆ அப்ப நா என்னதா பண்றது ஒரு ஒரு வாட்டி பூது டவுல் வாங்கி வரும் போது ஏம்மாட்ட சொல்றே மா இது எனக்குமா இது யாரூ இது எடுக் கூடாது சொல்றோமா சொல்றே ஆ ஆ சொல்றாங்க அதுக்கப்புறோ வந்து குள்ச்சுட்டு வந்துட்டு அது போட்டுப்ப. சுட்டெத்து போட்டுர்றாங்க. ஏ?
படிக்கட் மேல ஏறினுக்கனா வழுக்குது டக்குனு.
ம் பாத்து நட்ரா என்னமோ சொ ன்னியே செரி பாத்து நடக்குறே எத்து வெக்கிறேன்ல்லா. ம்
எங்க பாத்து நடக்கறன் நா சொன்னே நீங்க தா பாத்து நடன் என்ன சொன்னீங்க. அதுக்கு ஓகே தா சொன்னே.
யாரு நா இல்ல நாந்தா உனக்கு அன்னிக்கு சொன்னே செரி செரி. உ உ நடக்குறே. அப்டின் சொன்னே ஏ நீ அது கால் கொஞ்சொ எட்த்து வெச்சு நட்றா இல்லனா வந்து கால் அந்த நகோ இ
யாருக்கு எங் கால் குட்டி கால்.
குட்டி கால்னா கூட கொஞ்ச ஹைட்ல வரு. ட்டு எத்து வெச்சு நந்தாதா இல்லன்னா அந்த நகோரு குல்ல அது இட்ச்சுக்கு இட்ச்சிகிச்சினா அப்ற ரத்தோ வரு ரத்தொ வந்தோன அப்புற கட்டு போட்ணு அப்புறோ ஹாஸ்பிட்டல் போணு. ஆயில்மென்
அவுள்தா படுத்த படுக்கியாயின்னு அதான?
அப்புறோ வந்து சேர்ல அப்புறோ உக்காந்து தள்ளி போவோங்க திரு புரிதா?
நீ தான வந்து தள்ளின் போவ?
ஆமா.
ம் அப்றோ என்னா?
அப்ற் ரத்தோ வரு பிளட்டு வரு.
பரவால.
ஏ பிளட்டு வந்துதுன்னா அப்றோ உன்து என்னா பாசிட்டிவ் பிளட்டு?
என்து தெரில எ பி நெகட்டிவா பி பாசிட்டிவா தெர்ல.
ம் பிளட்டு வெச்சினா ப்ப பண்ணி இவ்ளோ இதுவா இருக்கா அப்போ அது எல்லா இல்லாம காட்டமா அத்தன பேர் இருக்காங்க. அவுங்கல்லா வந்து அந்த பிளட்டு இருந்துதான அவுங்ளுக் எவ்ளோ ஹெல்ஃபுல்லா இருக்கு நீ இன்னடானா? இச்சுனு வேஸ் பண்ற இச் சிட்டு வேஸ் பண்ற ஒரு பிளட்டோட வேல்யூ தெரியுமாடா?
ஒரு பிளட்டோட வேல்யூ தா எனக்கு ஒரு பிளல்டு கணக்கு தெரியாது.
ரெட் பிளட்செல் ஒயிட் பிளட்செல் எல்லா இருக்குல அதல்ல தெரிஞ்சா தான ஒன்
அ அது நால்லா பயோலாஜி ஸ்டூடென்டு எனக்கு அதெல்லா தெரியு ஓகே யூ ஷெட்டப்.
தெரிஞ்சு என்ன புரயோஜனோ ம்.
ரெட் பிளட் செல்ஸ் ஒயிட் பிளட் செல்ஸ் நீ அத பாத் திருக்கியா ஃபஸ்ட்டு நேர்ல லெ ரெட் பிளட் செல்சு ஒயிட் பிளட் செல்சயு. ஆஹா நீ நேர்ல பாத்திருக்கியா அதா கொஷினு.
த்துருக்குமோ காதுல கேட்ருக்குமோ புரியுதா இது ரெண்டுமே பிரெய்னுக்கு தா போவு. ஆ நா இது உள்ள பாத்துருக்றே அந்த இ இது உள்ள
அ பிச்சர்லி அ அ.
பிச்சர்ல இல்லடா அந்த இதுவு வெச்சு பாப்பாங்க பாரா ஒன்னு பூத கண்ணாடி இதுவு மாரி இருக்கு பார்றா.
மைக்ரோஸ்கோப்பு.
மைக்ரோஸ்கோப்ல பாத்துருகே.
அதோட பேரே தெர்ல அதுல பாத்தன்ற.
டே நாங்க வந்து ஆட்ஸ் குருப் ஓகேவா டென்த்து நைன்த்து வரைக்குந் தா டென் த்து வந்து கொரோனால போச்சி.
சேரி.
ஆ அப்போ நா வந்து பாத்திருக்கே இந்த பிளான் செல்ஸ்லா பாத்திருக்கே. அப்றோ வெங்காயத்துல இருக்குறதுலா பாத்துருக்கே
ங்க வாயே ஏங்கிட்டே எங்கஸ் ஸ்கூல்ல ஒவ்வொனுத்து தனித்தனி லேப் இருக்குடா டேய் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு லேப்பு பயாலஜிக்கு ஒரு லேப்பு அந்த மாரி இருக்குடா டே
நாங்க எல்லா பாத்துருக்கோ தெரியு மா ஒயட் பிளட் செல்ஸ் எப்டி இருக்கு சொல்லு பாப்போ
புரியல டே எனக்கு வந்துச்சுடா
ஆ நா எல்லா பாத்து
ஏ நா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பாத்த நீயெல்லா பதினொன்னாவது பன்னெண்டாவது எல்லா ப ச்சு இருப்பீங்கோ ஆ நீ உனக்கு தெரிஞ்சி இருக்கணுமா இல்ல எனக்கு தெரிஞ்சி இருக்கணுமாடா என்னடா பேசுற
எனக்குன்னா பத்தாதுல நடந்தது எல்லாமே எனக்கு ஞாபகோ இருக்கு
ஒனக்கு ஆவரேஜ் கண்டுபுடிக்க தெரியுமாடா
ஏய் எனக்குன் தா பத்தாவதுல நடந்தது எல்லாமே ஞாபகதுல இருக்கு ஆ எனக்குன்னா எல்லாமே ஞாபகோ இருக்கு ஆனா ஒங்களுக்கு ஞாபகோ இல்லையா அது எப்டி ஒங்களுக்கு ஞா
சேரி இருப்பா ஒயிட் பிளட் செல்னா என்னானு சொல்றா ஆ அப்புடின்னா என்னது ஆ சொல்லு ஆ தெர்து செரியான ஞாபகோ இப்பித்தா இருக்கணு புரியதா உஉஉ வேத் சொன்ன இப்ப வந்தா ஹண்டரட் பர்சன்டு ஏ நா தா நா வந்து ஒத்துப்பெண்டா எனக்கு தெர்லென்னா எனக்கு மறந்துச்சுடான்னு சொல்லிட்டே நானு நீ வந்து எங்களுக்கு ஞாபகோ இருக் கு அது ஞாபகோ இருக்கு இது ஞாபகோ இருக்கு அங்க ஞாபகோ இருக்கு இங்க போந்தா ஞாபகோ இருக்குன்னா
ஆ ஆ செரி செரி செரி
ஸ்கூல்ல இது உள்ள வச்சிருக்கோண்டா ஒரு தவளைங்கள புட்ச்சி அந்த கண்ணாடி கெமிக்கல்ல உப்பு போட்டு உள் போட்டு வெச்சிருப்பாங்கோ
உண்மையானா ஹார்ட்டே பாத்துருக்கோ ஓகேவா
உண்மையான ஹாட்ர்டு என்கிட்ட கூடதா இருக்கு உண்மையான ஹாட்ர்டு
உங்க கிட்ட நாங்க நேர்ல பாத்தோ ஒங்க ஹார்ட்ட நீங்க பாத்துருக்கீங்களா
உள்ளே இருக்குடா நீ அதத் தொட் டு பாத்திருக்கியாடா
ஏய் தொட்டு என்னா நக்கியே பாத்துருக்கோ
அய் ஏ உம் அப்றோ ஓனானு அப்றோ வந்து நெறைய இதுவுங்கலளா புட்ச்சி கண்ணாடி பாக்ஸ்ல போட்டு வெச்சிருப்பாங்க கெமிக்கெல்லா ஊத்தினு நாங்க சின்ன வயசுல போம்போது அந்த சைடு தா அங்கதா இருக்குமா எங்க கிளாஸ்செ
உம்
அவ்ளோதா பக்கத்திலயே இருக்கு இந்த இந்த பிரியெட் எல்லா ஒக்கந்து கீழ ஆடு டோரீம்ல உக்கார வெச்சு இருவாங்கோ கீழ இதுவு மாரி இருக்கு அங்க இருக்கு அது எல்லாமே நாங்க போய் பாப்போ நாங்க சைடுல நின்னுக்குனு ஒன்னு தென்னுத்து இது நேது அது நேதுன்னு பாத்துனு இருப்போ அது ஆனா அந்த உள்ள அவ்ளோவா நா போனந்து இல்லனு நெனைக்கிறே
ஆ ஆ இப்ப எல்லா நாகப்பழோ அவ்ளோ ரேட்டு விக்குது தெரியுமா
நாகப்பழோனா நேதுனு தெரியு தெரிஞ்சிச்சா இப்பியாச்சு
அஞ்சு ரூபாவா
ஏ நாகப்பழோ அஞ்சு ரூபா கெடையாதுறா நாவல் பழோனு சொல்லுவாங்க அத டேய் நாகப்பழோ தான்டா சாப்ட்டா நாக்குல்ல இதுவாயிடு தான கத்திரிப்பு கலர்ல ஆவுமே
ஆம்மா
அது அஞ்சுருபா ஒன்னு இல்னா நூறு அம்பதுன் போடுவாங்க
என்ன நூறு அம்பது அது கால் கிலோ வந்து அம்பதுருபா
அத்தாண்டா அந்தப் பேப்பர்ல மச்சு குடுப்பாங்க தெரியுமாடா
ஏய் அதுதா இப்போ ரேட்டதிகோன் சொல்லிட்ருக்க ஒனக்கு புரிதா இல்லயா
இங்கலா அது பாட்னும் மரத்துலந்து கீழ கொட்டி இருக்குன்டா சும்மா போனாலே வந்து ஒரு அண்ண கூட எத்துனு வர்லான்டா அதல்லா
இங்கானா அப்டி இல்ல நேத்து ப்ளூபெரின்னியே அது என்னாது அது இன்னா கத
அத் தெர்ல அதுதா ப்ளூபெரி சொல்லுவாங்க பிளாக்பெரியோ ப்ளூபெரியோ எதோச்
ஏ அது நாவல்ப் பழ அது வந்து புளூ பெரியுங் கெடையாது பிளாக் பெரியுங் கெடையாது புளூ பெரிங்கிறது ரொம்ப குட்டி குட்டியாருக்கு
குட்டி குட்டியானா எப்டிருக் எது அது
அந்த இந்த அ சுண்டக்கா இருக்கு தெரியுமா அந்த சைஸ்ல ஒருப்
அதுதா நேரது தமிழ்ல நேரு அதுக்கு பேரு என்னத் தெரியுமா
ஆ
அ நேது சொல்லு
தெரியாது சொல்லே எனக்கு ப்ளூபெரின்தா தெரியு
ஆஹா ப்ளூபெரியின் தெரியுன்ற சாப்ட்ருக்கியா
யோயோ செரி அந்த ப்ளூபெரி எங்க வெளையுன் சொன்ன
சாப்ட்ருக்கியா தெர்ல தெரிலடா எனக்கே நீ சாப்ட்ருக்கியா பாத்ருக்கியா எங்க பாத்தா
ஃபோன்ல பாத்ருக்கே நேர்லியும் பாத்ருக்கே ஃப்ரூட்ஸ் கடைல ஆ புரில
வேர்ல பாத்ருக்கியா ம் ஜூஸ் குச்சிருக்கியா அத
ஆஹா இன் ஆனா இந்த ஸ்டோர்டு ஜூஸ் குடிச்சிருக்கே ஃப்ரோசன் ஜூஸ்
ஃப்ரோசன் ஜூஸ் போடா டேய்
சொல்லு ப்ளூபெரி எங்க விக் வெளையு
அதுவா சொல்றே இரு கொன் நேர கழிச்சிச் சொல்ற ஆராய்ச்சி பண்ட்டுதான்டா சொல்ல முடியு
நீ எதோ சொன்னியே எங்க வீட்டு பின்னாடி வெளையுனு
உங்க எங்க வீடு பின்னாடிலா இல்ல
ஒய்யோ ஏ இப்டி டாப்பிக்க மாத்தர
டேய்
நேத்துதான சொன்ன ஒங்க வீட்டு பின்னாடி வெளையுன்னு
எங்க வீட்டு பின்னாடி கெடையாதுறா இங்க இருக்குன்டா சொன்ன அதுக்கு பேரு ப்ளூபெரியான் கொஞ்ச கன் பிஸா இக்கு நீ வேற வந்து என்ன கொழப்பினேருக்கியா
நாவல் பழ வேற ப்ளூபெரி வேற பிளாக்பெரி வேற
செரி அப்ப நாவல் பழத்துக்கு இங்கிலீஷ் ட்ல நேத்தே டேய் வேறன் மட்டு சொல்றலடா அதுக்கு என்னன் சொல்ல தெர்லியாடா
சேரி நா அது சர்ச் பண்ணி நா சொல்ற
சரி நா சர்ச் பண்ணி நா சொல்ற இருடா உ அப்பதா சரி பாத்துக்குவ
இம் பையித்தியந்தா நீ
என்ன அப்ப ஒரு பழ அஞ்சிருபாய்க் குடுக்கறாங்கன்ற பத்தியா அதுதா எங்கப் போய் நா முட்டிகிர்துனே தெர்ல
இப்ப ரேட் அதிகமா போயிட்ருக்கு ஒனக்கு புரியிதா இல்லயா
டே இங்கிலா போனா பத்து மர அந்த மாரி இருக்குண்டாப்
நேத்துக்கோ நேத்து காச் குடுத்து வாங்கன எங்குளுக்கு தெரியு போய் நெல்லிக்கா வாங்கற்துக்கு நிக்கிறோ நெல்லிக்கா வந் இரு நெல்லிக்கா வந்து கால் கிலோ வந்து எர்ண் அ இது முப்பூறா சொன்னாங்க
ம்
பக்கத்துல நாவல் பழ அவ்ளோ அவ்ளோ பெருசு இருந்துச்சு நல்லா பழமா இருந்துச்சு
ஏய் ஹலோ பழ என்ன மஞ்ச கலர்ல இருஞ்ச்சா
அய்யோ
ஆ
நாவல் பழ எப்டி உனக்கு மஞ்ச கலர்ல இருக்கும்
அப்டி எப்டி இருக்கும்ன்னு என்ன கேட்டின்னா நேத்தா
ஏ நாவல் பழ பத்தி எனக்கு தெரியு என்ன நீ
எப்டி இருக்கும்
நா வந்து நீ ப்ளூபெரின்னு சொன்னல அததா நா கேட்ட எப்டி இருக்குன்னு
ஆ
அய்யோயோ
சரி இர்ரா டேய் இர்ரா நா சர்ச் பண்ட்டு நீ பண்றா என்ன இப்ப நீ தான பண்ணணு நா பண்ணுமா
நா பண்ணு
செர் செரி இரு நா போய் சர்ச் பண்ட்டு வர
ம்